வணக்கம் தோழி
பேச தேவ கேக்குதுங்ளா
ஆ தெளிவா கேக்குது தோழி நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கோ தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
செரிங்க தோழி சொல்லுங்க தோழி
ஆ இப்ப வந்து பாத்து பாத்தீங்கனா நீங்க வந்துட்டு ஒரு ஈவி்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்துட்டு என்ன வந்துட்டு ரெகுலராக சாப்டுவீங்க அப்டின்னு சொலிட்டு கேட்கலானு நெனச்சே நா வந்துட்டு எப்டின்னா வந்து நா ஒரு டிப்ரெண்ட்டா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுவே அது என்னன்னா வந்துட்டு இப்போ அந்த ரஸ்க் இருக்கு இல்லயா நீங்க பாத்துருப்பீங்கன்னு நெனைக் கிறா டீய்ல தொட்டு சாப்டுவோ அந்த ரஸ்கு வந்துட்டு என்ன பண்ணானா அத அப்டியே பஸ்டு வச்சிருக்கணு இப்ப ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்கப்றோ கொஞ்சோ எண்ண போட்டுட்டு அதுக்கப்றோ கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டுட்டு ஆ கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டுட்டு வெங்காயத்த நல்லா மெலிஸ் மெலிசா கட் பண்ணிட்டு அதயும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணு அதுக்கப்றோ ஒரு தக்காளி ஒரு அர தக்காளி வந்துட்டு கட் பண்ணி ஆ கொஞ்சோ டிஸ்டபன்ஸ்ஸா இருக்கு தோழி பேக்ரவுன்ல அந்த தக்காளிய நல்லா சின்ன சின்னதா நறுக்கிட்டு அதயும் வந்துட்டு போட்டுரணு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்றோ அந்த தக்காளியு நல்லா வந்துட்டு மசிஞ்சுடணு மசிஞ்சதுக்கப்றோ கொஞ்ச கொத்தமல்லிய வந்துட்டு கொஞ்சோ கழுவிட்டு அதயு வந்துட்டு நல்லா நறுக்கி இதுலயே போட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடே இருந்தீங்கனா வந்துட்டு அது நல்லா கொஞ்சோ சுருண்டு வரு அது வரும்போது வந்துட்டு கொஞ்சோ மொளகாத்தூள் கொஞ்சோ மொளகாத்தூள் அதுக்கப்றோம் வந்துட்டு கொஞ்சோ உப்பு போட்டுட்டு கொஞ்சமா வந்துட்டு கொஞ்சோ கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்றோ நா வந்துட்டு கொஞ்சோ தண்ணிய ஊத்தீட்டு நல்லா கொஞ்சோ கொதிக்க விடனு கொதிக்க விடம்போது ஒரு மசாலா மாதிரி வந்துரும் வந்த ஒடனே என்னா பண்ணலா நம்ம அந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த ரஸ்க் இருக்கு இல்லையா அ கொஞ்ச டிஸ்டபன்ஸ்ஸா இருக்கு தோழி பேக்ரவுண்டு
ஆ இப்ப சொல்லுங்க தோழி
அதுக்கப்புறம் இத வந்துட்டு ரஸ்க் எடுத்து வச்சிருக்கோ இல்லயா அது ஒரு பத்து பீஸ் கிட்ட எடுத்து அத அப்டி அப்டியே அந்த தண்ணியில வந்துட்டு உள்ள போட்ரணு அந்த மசாலா மாதிரி இருக்குல்லையா அதுல போட்டுட்டே அத வந்துட்டு கொஞ்சோ திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணு அது அப்டியே அந்த தண்ணி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கு அதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சோ ஆ கொத்தமல்லிய தூவி விட்டுட்டு நீங்க வந்துட்டு இத வச்சு சாப்ட்டீங்கன்னா ரொம்ப செம டேஸ்ட்டா இருக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆ ஒரு ஸ்நாக் ஐட்டம்னே சொல்லலா இத வந்துட்டு நா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ அந்த மாதிரி பண்ணுவே இது வந்து கொஞ்சோ அப்டியே தண்ணீல ஊறி அந்த மசாலாம் வந்துட்டு நல்லா பெரண்ட மாரி கொஞ்சோ நல்லா டேஸ்ட்டா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் தோழி இந்த ஸ்நாக்கு இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கலா ஒரு தடவ
கண்டிப்பா தோழி நா வந்து இது நா முயற்சி செஞ்சு பாக்குறேங்க நா வந்து பாத்தீங்கனா ஈவினிங் டைம்ல வந்து து அந்த டைம்ல இதுதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆ என்னா வந்து கிடைக்கு இதோ அது வந்து சாப்டுவே ஏன்னா அங்க அத்த வீட்ல இருக்கும்போது நம்ம வந்து இது தா வேணும்னு எதிர்பாக்க முடியாது சில சமயம் வந்தப் பாத்தீங்கனா அங்கிள் வரும்போது வந்து பாத்தீங்கனா சமோசா அந்த மாதிரி எல்லா வாங்கிட்டு வருவாரு அங்கிள் சில சமய இல்ல அவர் வந்து எங்கேயாவது பயணம் வந்து போயிட்டாரு கோயிலுக்கு அந்த மாதிரி சமயத்துல வந்துட்டு இருக்கறத ஏதோ ஒன்னு சாப்டுவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா மக்காச்சோளம் இருக்கு இல்லையா ஆ ஆமா மக்காச்சோளத்த வந்து பாத்தீங்கன்னா வேக வெச்ச மக்காச்சோளம் வந்து நா வாங்கி வெச் வெச்சுருக்க அது வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வந்து ஆ கெடைக்கு ஆ நம் அக்காச்சோளமா வந்து வாங்கிட்டு அப்புறோ வந்து எப்பமே சேலடு மாரி பண்ணி சாப்புடுவ இப்ப கொஞ்சோ தூங்கிட்டனால வந்து அந்த மாரிஸ் சாப்புட முடில அதனால காலைல இப்ப இந்த மயோனீஸ் வந்து இருக்கு கொஞ்சோ அதோட கலந்து வந்து கொஞ்சோ ஒரு இது மாரி சாப்புர்றந் தோழி
ஓகே அந்த மய்னீஸ் கூட அந்த ஸ்வீட் கோன வந்துட்டு வேக வெச்சுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்புடுறத் தா ஓகே ஓகே ம்
ம் அந்த மாரி சாப்புர்றது ஒரு விதமா நல்லாதா இருக்கு சேரின் சொல்லிட்டு இன்னிக்கு நா இத சாப்புர்ற இதே எங்க அம்மோடு ந்த வீட்லங்கும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து டீ வந் அத நாங்க சாப்புடுவோ தோழி
ஓகே வெரூன்
ஆமா இல்ல இல்ல இல்ல தோழி டீயுடன் வந்து பாத்தீங்கன்னா நம் வ வரிக்கு வந்து எப்பமே எங்க வீட்ல வந்து இருக்கும் ஸ்டாக் வந்து இருக்கு வரிக்கு வந்து சாப்புடுவோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட்டு அது எல்லாமே இருக்கும் தோழி அதனால அது நாங்க எதோ ஒன்னு சாப்ட்டுக்குவோ
ஓகே ஓகே ம் அதுவே வந்துட்டு இப்ப ஊட்டில ரஸ்க்கு மாரி ஒண்ணு கெடைக் தோழி அந்த ஊட்டி ரஸ்குன்றது ரொம்ப நல்லா இருக்கு அப்டின் சொல்வாங்க
ஊட்டில ஊட்டில வந்து ரஸ்க்கு கெடைக்காது தோழி மூணார்லதா ரஸ்க்கு வந்து ஃபேமஸ்
இல்ல ஊட்டி வறுக்கி ஊட்டி ரஸ்க்கு ஓ ஆமாமா ஊட்டி ஊ ஊட்டி வறுக்கி கரெக் டு ஊட்டி வறுக்கி வந்து ரொம்போ ஃபேமஸ்ஸு அது ஒரு மாரி ஸ்வீட்டா ரொம்பா நல்லா இருக்கு அப்டின் சொல் சொல்லிட்டு ன்டு சொல்லுவாங்
ஆமா ஊட்டி வரிக்கு வந்து நாங்க அங்க பயணம் செல்லும் போது வாங்கிட்டு வந்துட்டோ சென்ற வாரம் கூட நாங்க அங்க பயணம் செஞ்சோ அப்போ வந்து நாங்க ஒரு ஒன்ற கிலோ அந்த மாரி வாங்கிட்டு வந்துருவோ தோழி எங்க வீட்ல ஊட்டி வரிக்கி வந்து தீந்து போனாலு ஊட்டிக்கு சென்றுவோ ஊட்டி சாக்லேட் தீந்து போனாலு ஊட்டிக்கு செல்லவோ தீத்தூள் வேணாலு ஊட்டி சொல்லுவோ இந்த மாரி அடிக்கடி நாங்கள் வந்து டீக்காவே அங்கே போவோனு வச்சிக்கோங்லே
கண்டிப்பா இப்ப வந்துட்டு நீங்க என்ன மாரி ஐட்டம்ஸ் எல்லா வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒரு ஊட்டி அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா வாங்ட்டு வருவீங்க நாங்க இப்ப வந்துட்டு ஒரு மலைப்ப பிரதேசம் போனப்போ என்ன பண்ணோன்னா அந்த டீ தூள்லே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியா கெடச்சிது இந்த ஏலக்கா டீ தூள் கடச்சது அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பட்ட பட்ட தியே டீ டீ தூள் கெடச்சது அந்த மாரி நெறைய வெரைட்டியா வந்துட்டு வி வித்தாங்க அதனால இந்த தரவ ஏலக்கா வந்துட்டு வாங்கிட்டு வந்தோ ஒரு ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்தோம் அது வந்து குடிச்சி காலியே ஆயிடுச்சி அப்பிடின்னு சொல்லலா அவ்ளோ நல்லா இருந்துச்சி டேஸ்ட் ஆனா வந்துட்டு அது வாங்கிட்டு வந்தோ அதுக்கப்புறம் வீட்டுல படுற இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் சொல்றாங்க இல்லயா இது வந்துட்டு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக் க்க அந்த ஒயிட் சாக்லேட் பிளஸ் அந்த அ டார்க் சாக்லேட்னு ஒண்ணு இருக்கு பிளஸ் அந்த ரெண்டுமே மிக்ஸ்ட் பண்ண மா ரியே ஒரு டிஃரண்ட கலர்ல வந்து சாக்லேட்ஸ் கெடைக்குது அது வந்துட்டு இந்த தரவ நா வாங்கிட்டு வந்தோ அது இல்லாம ஸ்பைசஸ் கூட நல்ல ஒரு விலை வந்துட்டு ரொம்ப அதிகமா இல்லாம ஒருரளவுக்கு மீடியமா இருக்கிறதுனால அங்கிருந்து நமக்கு ஒரு பல்க்கா கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வந்துட்டோன்னா நமக்கு ஒரு நாலஞ்சி மாசத்து கூட நம்ம நல்லா வருது ந நெறைய நாளைக்கு வர மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரியு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோ சோ இந்த மாரி ஹி மலைப் பிரதேச போகும்போதுதா இந்த மாரி விஷயங்கள் எல்லா நமக்கு கிடைக்கு சோ அதெல்லா வாங்கிட்டு வந்து நம்ம உபயோகப்படுத்துறது நம்ம நல்லது நெனைக்கிறே
புரியலங்க தோழி
ஹ ஆ அந்த த மலைப்ப பிரதேசம் போகும்போதுதா நமக்கு இந்த மாரி ஸ்பைசஸ்ஸு அந்த மாரி விஷயங்கள்லா கொஞ்சோ வில கம்மியாகவு சரி நமக்கு நல்லா தேவைப்படுற அளவுக்கு தேவையான அளவு இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ்ஸு இதெல்லா அங்க வந்து கெடைக்கிறதுனால அத நம்ம வாங்கிட்டு வந்து உபயோகப்படி திக்கிறதுக்கு ரொம்பஹ நல்லா இருக்குன்னு சொல்லவரே தோழி
கண்டிப்பா ஆமா நீங்க சொன்னது சரிதா ஏன்னா வந்துட்டு அந்த மாரி நம்ம போறது வந்து சிலவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு மூணு நே மணி நேரோந்தா நாலு மணி நேரோ தாங்குபோது அவங்க சுலபமா அடிக்கடி போயிட்டு வருவாங்க இதே வந்து தொலைவுல இருந்து சென் று வரும் போது வந்து அடிக்கடி போ முடியாது அப்ப வந்து ஒரு வாட்டி போனாலே ப்ல்க வாங்கிட்டு வந்துருவாங்க இல்லைங்களா
கண்டிப்பா அததா நானு சொல்ல வந்தே எங்களால வந்துட்டு நீங்க சொல்ற அளவுக்கு பக்கத் ட்ல்ல ஆ நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு ஒரு மலைப்ப பிரதேசமோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் விக்கற மாதிரி ஒரு மலைப்ப பிரதேசம் இருக்கு பட் அதுல வந்துட்டு நாங்க சும்மா ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்றதுக்காக மட்டு தான எங்களால அங்க போக முடியு அந்த மாரி போனாலும் ஜஸ்ட் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சில விஷயங்கள வந்துட்டு அந்த கிளைமேட்டுக்காகவோ இல்லைனா ஒரு போட்டோ எடுக்கறக்காகோ நல்லா அந்த வியூ பாயிண்ட் மாரி இருக்கு அதெல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும் தவிர்த்து நீங்க சொல் ட்டற மாரி வந்துட்டு ஒரு ஊட்டி கொடை கானல் அந்த மாரி விஷயங்கள் அந்த மாரி இடத்துக்கு போகும் போதுதா நம்ம வந்து இந்த மாதிரி வந்துடு டீ தூள் அதுக்கப்புறம் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லா நெறைய கெடைக்குனு நெனைக்கிறே அந்த மாரி எண்ணிக்காச்சு ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரவோ ஒரு ரண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தரவியோ போகு போது இந்த மாரி நெறைய விஷயங்கள் வாங்கி ட்டு வந்துட்டு நமக்காகவும் வச்சுட்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்காகவு வந்துட்டு ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்து குடுக்கறது அந்த மாதிரி பண்றது இந்த தோழி
கண்டிப்பா இப்ப சென்ற முறையும் வந்து போயிட்டு வரும்போது எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேல பாக்குற இடத்துல மேனேஜருக்கு வாங்கி வரிக்கு ஒரு பாக்கெட்டும் தீ தூள் ஒரு பாக்கெட்டும் வந்து வாங்கி குடுத்தாங்க அனால இந்த மாரி புது வி த்தமா வந்து போக முடியாதவங்களுக்கு புதுவிதமா இந்த மாரி குடுத்தா அவுங்களு பரவால்ல அப்பிடிங்கிற மாரிக்கு இல்லைங்களா
கண்டிப்பா நீங்க ரொம்ப ச சரியா சொன்னீங்க எப்பியுமே வந்துட்டு நம்ம ஒரு போ இடத்துக்கு போறோன்னா வந்துட்டு நம்ம அங்க இருந்து ஏதா ஒரு ஒரு ஞாபகர்த்தமாவோ இல்லன்னா வந்து ஒரு யாருக்காது ஒரு பயனுள்ளாலதா இருக்கிற ஒரு பொருள வந்துட்டு நம்ம வாங்கி குடுத்தா அவங்க அத வந்து பயன்படுத் த்தி அவங்க சந்தோஷமு படுவாங்க அது இல்லாம நம்ம போயிட்டு வந்த ஞாபகங்கள் மாதிரி ஒரு மேக்னெட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அந்த மாரி விஷயங்கள் குடுத்தா ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஒட்டிகிட்டு அந்த மேக்னெட்ட பாக்கும் போது நம்மளோட ஞாபகம் வரும் இந்த இடத்துக்கு நம்ம போலனாலு அவுங்க வந்ட்டு போயிட்டு வந்தாங்க அவங்க வந்துட்டு நமக்கு வாங்கிட்டு வந்து குடுத் த்தாங்க அப்பிடின்ற மாரி ஒரு ஞாபகர்த்தமா வாங்கிட்டு வந்து குடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பண்ணலாம்னு நெனைக்கிறே ஒரு ட்ரிப் மாரி போகும்போது
சேரியா சொன்னீங்க
ம் வேற என்ன மாரி பொருட்கள் நீங்க வாங்கிட்டு வந்தீங்க தோழி நீங்க இந்த தரவ போயிட்டு வரும்போது
நா இந்த வாட்டி பயணம் மேற்கொள்ளும் போது வந்து பாத்தீங்கன்னா தோழி மெ பெரும்பாலு நாங்க ஊட்டி போனோம்னா ஒரு டீ குடிக்காம நாங்க வரவே மாட்டோ ஏன்னா டீக்கு பேர் போன இடம் இல்லிங்களா அனால கண்டிப்பா வந்து டீ வந்து குடிச் குடுச்சுட்டு வந்துருவோம் அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா வறுக்கி அந்த மாரி வந்துட்டு வாங்கிட்டு வந்தோ வறுக்கி அது போக வந்து பிஸ்கெட்டு பிஸ் பிஸ்கெட்டு வெல்லா ஸ்வீட் பிஸ்கெட் அந்த மாரி இல்லாம பேக்கரிங்கள்ல வந்து அவங்கதா வந்து பேக் பண்ணுவாங்க இப்ப இருக்குற இங்க நம்ப சிட்டியில இருக்குற மாரி வேற பக்கத்துல இருந்து வந்து வாங்கிட்டு வறது அந்த மாரி எல்லா கெடையாது அப் அப்போ வந்து அவங்களா வந்து செய்யறனால அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுவை வந்து இருக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாவு கெடைக்கு அதுதா ஒரு முக்கியமான விஷ்யோம் அது போக வந்து பாத்தீங் கன்னா அ ஹோம்மேட் சாக்லேட்ஸ்ஸு அதுக்கப்புறோ வந்து இந்த ஸ்பைசஸ்ஸு அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா காடுல விளையக்கூடிய நறையா பழங்கள் வந்து அங்க இருக்கு அது என்னென்ன பழங்கள்ன்னு எங்களு க்கே தெரியாது அந்த மாரி ஆ எங்க அம்மாக்கு தெரியு எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சிறு வயிதுல வந்து அங்க வாழ்ந்தனால எங்க அம்மாக்கு இந்த இந்த பழோ இது இதுன் தெரியு அதா சும்மா கெடைக்கூடிய பழங்களே வந்துட்டு அங்க டூரிஸ்ட்காக அவங்க வந்து விப்பாங்க காஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு இதெல்லா இருக்கு தோழி
இது வந்துட்டு நாங்க பாத்தோ இந்த மாதிரி கேரட்டு அதுக்கப்புறோ அந்த முள்ளங்கி இதெல்லா வந்துட்டு அந்த எலையோட வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு கட்டு மாரி கட்டி அத வித்துட்டு இருந்தாங்க அங்க அங்க போய்ட்டு டூரிஸ்ட் எல்லா என்ன பண்ணாங்கன்னா அந்த கேரட் ட்ட கொத்தா வாங்கி அத அப்டியே சும்மா லைட்டா தண்ணி போட்டு அலசிட்டு அப்டியே கடுச்சு சாப்புடுறது மேல தோல் கூட நீக்காம ஏன்னா வந்துட்டு நமக்கு அங்க இருந்தே வெளையறது ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தாலே நமக்கு தெரியு இல்லையா அந்த மாரி ஃப்ரெஷ்ஷா இருக்கறத வந்து வாங்கி சாப்டம் போது வந்துட்டு ரொம்பஸ் சந்தோஷமாவு இருக்கு இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷ்யோம் கெடைக்குது எந்த ஒரு இதும் போடாமா அப்டின்றது வந்துட்டு அப்டியே சாப்படுறதுக்கு நல்லாவு இருக்கு அப்டின் சொல்லா அது கொஞ்சோ நல்லா ஸ்வீட்டாவு நல்லாவு இருக்கு அப்டின் சொல்லாம் தோழி
கண்டிப்பா தோழி நாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இரு வீட்டுக்குமே வாங்கிட்டு வந்தோ அந்த மாரி வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாரி கட்டு வெச்சுதா குடுத்தாங்க அது எங்க வீட்டுக்கும் நாங்க ஒரு கட்டு எடுத்தோ அதுக்கப்புறோ நா எங்க அத்தைக்கும் ஒரு கட்டு வந்து நாங்க குடுத்தோம் தோழி அது வந்து நல்லா இருந்து இங்க எதுக்காக அந்த இது வந்து அந்த மேல இருக்குற அந்த ஜட வந்து அப்டியே இருக்கு அப்டின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து வாடாம இருக்குறதுக்காக அத அப்டி பண்ணிருக்காங்க தோழி
ஆமா ஆமா கரெக்ட்டு ம்
எங்களுக்கே தெரியில நாங்க வந்து டு அவங்க அளவு போட்டுதா வந்துட்டு குடுத்தாங்க ஒரு வாட்டி அ கடசியா ஒரு சென்ற மாதம் வந்து நாங்க போனோ அப்ப வந்து பாத்திங்கன்னா அவங்க அளவு போட்டு குடுத்தாங்க அப்ப வந்து நாங்க கேட்டோ இந்த இது வந்து எடுங்க அப்டினதுக்கு இல்ல அத இருக் இதனாலதா அந்த கேரட் வந்து ஃரெஷ்ஷா இருக்கு அப்டிங்குற மாரி அவங்க சொன்னாங்க
கண்டிப்பா ஓகே நே நம்ம இன்னொரு அழைப்புல சந்திக்கலாம் தோழி ரொம்ப நன்றி
நன்றி நன்றி தோழி நன்றி ம்